ஹலோ
ஆ வணக்கம் சகோ எப்பிடி இருக்கீங்க
ஆ நா ரொம்ப நல்லாருக்கேநீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே இன்னக்கி எத பத்தி பேச போறோ
கண்டிப்பா மனுஷனுடைய வாழ்க்கைல நெறைய விஷயங்கள் ரொம்ப அழகாருக்கும் நம்ம நெறைய நேர அந்த ஒரு கவலைப்பட வேண்டிய நேரத்துலா எங்கேயாவ்து வெளிய தூரமா போகணு போல தோணு அது அ இந்த பயணம் ஆ எனக்கெல்லா ஒரு சில டைம் வந்து எங்கனா தனியா போயிட்டு வரணுன் நெறைய டைம் தோணிருக்கு இப்ப கூட தோணு எனக்கு அ அந்த மாரி டைம்லா நா என்ன பண்ணுவனா போமாட்டே ஆனா அந்த டைம்ல ஃபோன கம்முனு எடுத்து வீட்ல வச்சுட்டு என்னுடைய பைக் எடுத்துட்டு எங்யாவது கொஞ்ச தூரம் அந்த ஈ சி யார் சாலைல கொஞ்ச தூர தனியா போயிட்டு வருவே அப்புடில்லனா எதா ஒரு கோயில்ல போயிட்டு ஒரு அர மணி நேரொ கம்முன்னு ஒக்காந்துட்டு வரு இதெல்லா என்னுடைய சின்ன சின்ன அ அந்த நேரத்துக்கு என்ன சரி பண்றதுக்கு அ அத தாண்டி பாத்தீங்கனா எனக்கு எங்கயாது இந்த இந்த நேச்சர் இந்த இயற்கைய தேடி எதா ஒரு எடத்துக்கு போணுன்டாச அப்புடி வந்து பாத்தீங்கனா இந்த எங்க ஊர்ல வந்து பாத்தினா இந்த கேரளாவுக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் இந்தமாரி பகுதிகளுக்கு அடிக்கடி இந்த பசங்க பைக்லல்லா அடிக்கடி போவாங்க ஆனா சின்ன வயசு நா அத நா ஸ்கூல் படிக்கிற டைம்ல அ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிற டைம்ல போவாங்க அதுக்கப் புறோ என்ன ஆயிடுச்சுனா எனக்கும் போணுன்னு ஆச மொத மொத பாத்தீங்கனா நா இந்த கல்லூரி டைம்ல தா எ ஐ வின் சொல்லி கூட்டு போனாங்க ஒரு மூணு நாள் ரொம்ப ஜாலியா இருந்தே நானு ஆ அந்த கல்லூரிலே நா அந்த போன எனக்கு அந்த மூணு வருஷ எனக்கு சுத் தமா புடிக்காது நா எதோ ஏனோ தாணோன்தா போயிட்டு வந்தே ஆனா அந்த மூணு நாள் மட்டு அப்டே தனி தனியா இருந் தெரிஞ்சுது எனக்கு ஆ அவ்ளோ ஜாலியா இருந்தே அதுக்கப்றோ நா என்ன பண்ண செரி நம்மளு இதுக்கப்றொ அது மாரி போகணும்ன்ற மாரி ஒரு எண்ணொ இருந்தது அதுக்கப்புறொ பாத்தீனா ஃபுல்லா ஐ வி போயிட்டு வந்து கொஞ்ச நாளே இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆயிடித்து அதுக்கப்புறோ ஒரு மூணு ரெண்டு மூணு வருஷத்துக்கு எங்யும் போல அதுக்கேத்த மாறி இந்த மூணு வருஷம் முடிஞ்ச ஒடனே கரெக்டா வருஷ வருஷம் இந்த மேவு ல இருந்து இந்த ஆகஸ்ட் ஆச்சுனா ஒரு அஞ்சு நாள் கேரளா ஊட்டி கொடைக்கானல் அந்த பகுதியல்லா போய் சுத்திட்டு வந்துருவோ ம் அந்த அஞ்சு நாளுமே பாத்தீங்கனா என்னுடைய மொபைல் வந்து பாத்தீங்னா சுச் சா இது டவர் இல்லாம இருக்கு எனக்கு எந்த ஃபோன் காலு வராது நானும் யாருக்கும் பண்ணனுனு பன்னவும் மாட்டே எங்க வீட்ல கூட பண்ண மாட்டாங்க எனக்கு நா சொல்லி டுவே முன்னாடியே எனக்கு போன்லா பன்னாதீங்க எதன்னா பன்னனுன்னா இது மரி இன்னொரு அண்ணா இருப்பாங்க கூட அவுங்களுக்கு எதனா பன்னி எதனா எமர்ஜென்சி னா அவுங்களுக்கு பன்னுங்க இல்லனா பன்னாதீங்கன்ற மாரி சொல்லிடுவ அந்த அஞ்சு நாள் பாத்தீங்கனா அ எந்த வாட்ஸப் வர மாட்டே இந்த இன்ஸ்டாகிராம் இந்த மாரி எந்த விதமான சமூக வலைதளமு வர மாட்டே யாரு மெஸ ஜெ பண்ணாங்களோ பாக்க மாட்டே என்னுடைய கடை ஒரு ஆஸ்தி னு இதுமாி அது ஒரு நிம்மதியா இருந்த அந்த ஒரு அஞ்சு நாள் எனக்கு ரொம்பவே புடிக்கும் இப்ப கூட அந்த வர ஆகஸ்ட் மாசம் ப்ளான் பண்ணியிருக்கிறாங்க திரும்ப அந்த அஞ்சு நாளுக்கு தா வெயிட் பண்ணிட்ருக்கே அந்த மாரி உங்களுக்கு எதாவ்து இந்த பயணம் பண்றது புடிச்சிருக் எந்தமாரினி எடத்துக்குலா போணுனு ஆசப்பட்டுருக்கீங்க இந்த மாரி எடத்துக்ல்லா போயிருக்கீங்ளா அத பத்தி கொஞ்ச சொல்லுங்க
ஆ யாருக்குமே பயணம் அப்டின்றது புடிக்காம இருக்குமா எல்லாத்துக்குமே பயணம் அப்டின்றது ரொம்ப புடிக்கும் ஆ இப்ப என்கிட்ட கேட்டீங்கனா ஆ ரொம்ப தூரொ அப்டின் பாத்தோ அப்டின்னா ரொம்ப அதாவ்து தமிழ்நாட்ட விட்டு தாண்டி அப்டி பாத்தோம்னா ரொம்ப சின்ன வயசுல வந்து எங்க மாமா கூட்டிட்டு போன ஞாபகங்கள் தா‌இருக்கு குடும்பத்தோட வந்து நியூ டெல்லி தாஜ்மஹால் இந்த மாரி போய் பாத்துட்டு வந்தோம் அவுங்க ஆர்மில இருக்குறனால அ அங்க அவுங்களால அங்கயே கூட்டிட்டு போய் அவுங்களோட குவார்டர்ஸ்ல தங்க வச்சு ஆ நாங்க அங்க தாஜ்மஹால சுத்தி பாத்தோ அப்றோ குதுப்மினார் ஆ அதுக்கப்றோம் அ லோட்டஸ் டெம்பிள் இது எல்லாத்தையு சுத்தி பாத்த ஞாபகங்கள்லா‌ இருக்கு அந்த சின்ன வயசுல போனதா அவ்வள தூரொ அதுக்கப்புறம் பாத்தொம்னா இங்க பக்கத்துல இருக்க ஏ ஐ ரொம்ப தூரம்ல பக்கத் துலக்க ஏரியாக்கு போறது இப்பல்லாம் பாத்தோ அப்டின்னா இந்த பஸ்ஸு புடுச்சு மொத்தமா கூட்டிட்டு போவாங்கல்ல ஆ அ மொத்தமா வந்து கூட்டிட்டு போறது எதாச்சு கொடைக்கானலுக்கு சில பேர்லா பாத்தம்னா ஆ ஊரு ஊரா போகாம என்ன பண்ணுவாங்கனா கோயில் கோயிலா போவாங்க ஆ பயணம் போறோம் அப்டின்ட்டு அந்த மாரியு போவாங்க இப்ப நா அந்த மாரி போ மாட்டே எனக்கு அந்த மாரி போக புடிக்காது நம்ம வந்து எதா ஒரு வெளில இந்த மாரி கொடைக்கானல் ஊட்டி இந்த மாரி குளிர் ப்ரதேசத்துக்கு போற புடிக்கு அதே மாரியே எனக்கு கேரளாக்கு போணோ அப்டின்னு ரொம்ப ஆச எப்பயாச்சு போயிட்டு வந்துரனோ கேரளாக்கு அப்டின்ட்டு மட்டு தா உம்
கண்டிப்பா
அது மட்டும் இல்லாம இன்னொன்னு பாத்தோ அப்டின்னா ஆ ஒரு இயற்கை சூழ்நெல்ல கொஞ்ச நாள் இருந்தா கூட நம்மளுக்கு வந்துட்டு